ஆ
கேக்குது
என்ன வண்ணிகிட்ருக்க
துணி மடிச்சு வச்சுருக்க
ம் ஓ சாப்டாச்சா
சாப்ட்ட காலைல கொஞ்சொ எந்திரிக்கன் நெனைச்ச
அ
முடியாம போயிருச்சு அதனால மத்தியானத்துக்கு சேர்த்து சாப்பிட்டே
காலையில சாப்பிடல காலையில வீட்ல
ந்திரிக்ல எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு சாப்படுறே நா எனக்கதாது அது எனக்கு நன் குளிக்மாட்டே
புடிக்காதா
அவஹா
ஏ
டீ காஃபி எதுவு குடிக்மாட்ட
இய
எனக் புடிக்காது
பால் மட்டுகுடிப்பியா
ஆம்மா
ஏம்புடிக்கது
தெர்ல அதுக்குலாப் பழக்க அத அடிக்ட் ஆயிரக்கூடாதுன் ஒர் இதுலே இருந்த அனால அது பண்ணதில்ல குடிச்சதில்ல
போனா காலையில எந்திச்ச ஒடனே டீ சாயந்தரோ ஆச்சுன்னா டீ எ ஊருக்கு போ நா ஊருக்கு போன அப்போ அது மாதிரிதா பழகிடுச்சு எனக்கு அதுக்கப்ற அங்க ப பெஞ்சு றாள் இருந்துட்டு திரும்பி இங்க வந்துட் பாத்தா இங்குட் என்னால முடிய்ல அப்ப எங்க அம்மாட்டெக் எடு எங்க அம்மா எப்போவு வாங்குவாங்க பால் வாங்குவாங்க அப்போ
ஆனா மோஸ்டா அங்க பிளாக் டீ தான குடிப்பாங்க
ம் அங்க மேபி அது வந்து ஒரு சி ஒரு சிலர பொறுத்து ஆனா பால் ட்டி தா என்னா எங்க ஊர்ல எல்லாரு குடிப்பாங் சொந்தக்காரங்க எல்லாரு குடிப்பாங்க எங்கம் எனக்கு வந்து எப்டீனா டீக்கு கடி இல்லன்னா எனக்கு புடிக்காது டீ கு புடிக்காது எனக்கு கடி வேணு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பிஸ்கெட்டாச் வேணு எனக்கு அப்போ அதுக்வேண்டி எங்க அம்மா எப்போ காலைல் பிஸ்கெட் வாங்க்கி வச்சுட் போவங்க அப்பற எங்க அம்மாவே சொன்னாங்க பிஸ் கேட் ஒடம்புக்கு நல்லது இல்ல அப்டின்ட்டு அச்சுல்லாங் கடியோ எதாச் ல்லா வாங்கி வச்சுட்டு போவாங்க நானா நான்ந்த காலையிலே நிக்கற்து இல்லையே மத்தியானந்தா இனிக்கிற அப்ற அதுக்கப்பறொ எத சாப்ட்டுட்டு நா எப்பவுமே மதிய லீவ் விட்டதலருந்து ஸ்டார்ட் டிங்னு ஒரு பன்னென் மணிக் எலுச்சுட்ருந்த இப்பல்லா ரெண்டு மணி தே இனி இப்பல்லா நா ரெண்டு மணிக் தா எநிக்கிறே அனா ஸ்டார்ட்டிங்ல பன்னெண் மணிக்கு ட்ச்சட்ருந்த இன்னிக்கு இன்னக் வந்து இங்க போன காலைலே எங்க அம்மா கூப்ட்டு வுட்டாங் இன்னைக்கு எங்க அம்மா லீவ்வு காலைலே கூப்ட்டு வுட்டாங்க எதுக் குன்னா எங்க ஆதர் ரினி ப ரினியு பண்ணணு எனக்கு அங்க போய் ட்டு ஐயோ ஷால்லு கழுட்டினே கள்டிட்டு மூஞ்சி இப்டி வச்சு அவங்க ந மூஞ்சி நா சரியா வக்கறதுக்குள்ளமே எடுத்துட்டாங்க ஃபோட்டோ பாக்க சொன்னாங்க நாம்பாத்தே நா வந்து நல்லா இல்லைன் சொன்ன திருப்பி எடுப்பாங்க ஆனா அது சொல்ற தை எனக்கு இல்ல அதனால நல்லால்லன்னு சொல்லல நானே அ திருப்பி எதர்ச்சா அவுங்ளே இல்லனலு ரொம்ப கத்தீட்ருந்தாங்க ரொம்ப ஒரு சினுங்கின மூஞ்சு மர் தா இருந்தாங்க அது எல்லாரு அப்டிதா இருக்காங்க என்னன் தெர்ல அப்போ அவுங்கிட் நா மறுபுடி எடுக்ல எங்க அம்மா பாத் து சிரீ சிரீன் சிரிச்ச்ட்ருந்தாங்க ஏ சின்ன வயசு ஃபோட்டோதா இப்டி இருக்குன் பாத்தா இப்பவு இப்டி இருக்கியே அப்புட்லா சொல்லி சிரீ சிரீன் சிரிச்சிட்ருந்தாங்க
ஆதார் அப்டேட் பண்ணு ஆ இது அட்ரஸ் மாத்தணு பண்ணிட் டே அட்ரஸ் மாத்தணு அதனால புது ஆதார் எடுக் போறே ஏ மூஞ்சி இதுல நல்லால பழசுல
ஓ என்னோடதுலயு நல்லால்ல
அதுனால புதுசு எடுக்போறே
புதுசு எடுக் போறியா ரினியூ பண்ணு பண்ணிட்டுதானே
ஆ அது அப்டேட்லா பண்ணி வச்சிருக்கே இப்பொ வந்து போட்டோ மாத்தீ புது அட்ரஸ் போட்டு வாங்கப்போறே
ஓ போட்டோ மாத்துற்துக் வேண்டி போறியா அதெல்லா பண்ணுவாங்ளா
ஓ நா புது ஆதார்ன்னு கேட்டு எடுக்கர்னால பண்வாங்க
ஓ அப்டி பண்வாங்களா அப்ப நானு போயிட்டு போட்டோ மாத்திக்ட்டா
அதே நம் எப்டி திரும்பி திட்டு தா வாங்குவ
ஏ
நா அட்ரஸ்ஸு சேர்ந்துல மாத்றே
ஓ அப்ப நா நம்பர் மாத்றே கூட நம்பர் சேத்து மாத்றே அப்போ மாத்திவு அப்டி பண்வாங்களா
தெரில நா அப்டிதா பண்வே
ஓ காசு கேப்பாங்களா
ஆமா
காசு கேப்பாங்களா அப்ப வேண்டா
போட்டு இங்கதான அப்ளை பண்வே இங்க வீட்டுக்கு அது பழய வீட்டுக் பழய வீட்டுக் பழய வீட்டு அட்ரஸ்ல இருக்கு
ஓ நானு போயிட்டு வந்டோ வரும்போது ஜூஸ் குடிச்சுட்டு வந்துட்டோ வந்துட்டு எங்க அம்மா வந்து எ அம்மாவோட பார்சல்லா இருஞ்ச்சா ஓபன் பண்ட்டு இருந்தாங்க என்னாச்சு அதில வந்து ஒரு ஒரு சன்ஸ்கிரீன் ஒரு சீரம் ரெண்டென்னம் சேர்த் தியு ஒரு பார்சல் இருந்ச்சு ஓப்பன் பண்ணபோ என்னாச்சு சீரம் எனக் எனக்கு சீரமே இல்ல நா அது கூகுள சர்ச் பண்ணி பாத்தப் போ நல்ல சீரம் ஏனா என்னோட ஸ்கின்னுக்கு நல்ல சீரம் தா
ஆ
எடுத்து நா நா எனக்கு வேணுன்னு சொல்லி எடுத்து வைக் கிறே எங்க அண்ண வந்து நிக்கறா எனக்கு தா வேணு அப்டின்னு வந்து நிக்கிறா திட்டுத்திட்டு திட்டினா என்னடா புள்ளைங்க போடுறதெல்லா போட்டுருக்கேன்னு சொல்லி திட்டு திட்டு திட்னா கேக்க மாட்டிங்கிறா எனக் வேணு எனக் வேணுனு சொல்லிட்டு ஏ ஃபோன புடிங்கிட்டா ஏ போன புடுங்கி அத தந்தாதா இத தருவேனு அப்டின்னு அ சரியான சண்ட ஆயிடுச்சு அப்றோ எங்க அம்மா வந்து யாருக்கு எது இல்லன்னு சொல்லிட்டு ரெண்டுபேத்தையு எங்கம்மா புடுங்கிட்டு நானே நா நா கொண்டு போயி ஆஃபீஸ்லயே குடுத்தர்றே அப்டி சொல்லி எங்கம்மா புடுங்கிட் போய்ட்டாங்க அப்போ நா நா சொன்னே நா வாங்கி காட்டுறே பார் நா வாங்கி காட்றே உங்களுக் லா நா கேட்டு வர மாட்டன் நா வாங்கி காட்ற பாரு அப்டினு சொல்லிட்டு அந்த கோவத்ல வந்து தூங்கிட்டே அப்றோ அஞ்சு
தூங்கிட்டே இருப்பியா
எங்கம்மாவு இதேதா கேப்பாங்க ஒனக் தூங்குறதுக் ஒரு காரணமா வேணு அப்டிதா சொல்லுவாங்க அப்றோ ஒரு நாலு அஞ்சு மணி அது மாரி தா எந்திரிச்சே
இப்ப எனக் லோடட் பிரைஸ் சாப்ட்ணு போலருக்கு
பேசாம போயிரு அன்னைக்கு நா சொன்னே சாப் டல்லா சாப்பல்லானு நா சொன்னே வாங்கியே தரல பேசாம போயிரு நா எத்தன தடவ கூப்ட்டே சாப்ட்லா வா இங்கதா இருக்கு போல் போலா வா வா வா ன்னு சொன்னே நீ இல்ல டைம் ஆச்சுன்னு சொல்லி போயிட்ட எப்ப வருவ
அ தேஸ்டே வரேன்னுல்ல
ஓ தேர்ஸ்டேவா வெனஸ்டேவானு தெரில நா பாத்துட்டு சொல்றே
எப்பன்னு பாத்து எப்பன்னு பாத்துட்டு சொல்லு நாவரே
ம் சேரி அப்போ போலாம்
அப்ப ஏதோ டீ க டீ ஒண்ணு சொன்னியே என்ன ஓல்டு ஸ்கூல் டீயா
ஆமா அங்கியும் வேணா போலா ஆனா அங்க போன என்ன ஆகு கொஞ்சோ லேட்டாக்கு வாங்க
அப்ப வேண்டா
அங் சேரி போலா ஒன்னும் பிரச்சன எல்லா ஒன்னும் இல்ல ஒன்னும் பிரச்சனைலாம் ஒன்னும் இல்ல நாம வேணா ரெண்டு எடத்துக்கும் போயிக்கலா எங்க அம்மா இங் காளான் செஞ்சுட்டாங்க செஞ்சி
வீட்டுக்கு வீட்டுக்கு பார்சல் அனுப்புறியா
அனு அனுப்ச்சி வுட்டரே இல்லன்னா இப்ப இப்பவே கூட நீ வரலா நீ வரலாம் நீ வரலாம் நா சின்ன பிள்ள
ஆமா ஆமா இதே ஏச டூ ஆஃபஸ் வீட்டுக்குன்னா இந்நேரத்துக்கு எடுத்துட்டு போயி ருப்ப நாங்க நாலா வரமாட்ட
என்ன காளான் செஞ்சு ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேனா அவ பார்சல் போட்டு இதே வார்த்தையதா அவளும் சொன்னா
ச்சீ நா வந்து இப்படி காமனா இருக்கணுன்னு விரும்பல எனக்கு ஒன்னும் தேவையில்ல நீயே சாப்பிடு
அவ சொன்னா பார்சல் போட்டுடு அப்டின்னு சொன்னா
நீயே நீயே நீயே சாப்பிடு எனக்கு வேண்டா
அப்டினு சொன்னே
சாப்பிடு நீ யாருக்கு வேணா குடு எந்த வீட்டுக்கு வேணா குடு யாரு கேட்க போறா
அப்டியா
ஆமா அப்டித்தா
அப் வேண்டாமா ஒனக்கு
வேண்டா வேண்டா அப்டியே இப்ப கேட்டோனே கொண்டு வந்து அங்க இருந்து கெளம்பி வீட்டுக்கு வந்து குடுக்க போற மாரியே கேட்ப
நா நீ இது வேணுன் சொன்னனா நா வண்டி எடுத்துட்டு வந்துருவே
ஆமா ஆமா வந்துட்டுதா மறுவேல
நா நெஜமா கொண்டு வந்துருவே நீ வேண்னு சொன்னனா கொண்டு வரே ஆனா நீங்கதா காமனா இருக்கு விரும்ப மாட்டீங்க
ஆமா எதுக்கு அவ வீட்டுக்கு போயிட்டு ஏ வீட்டுக்கு வர்றக்கு‌‌ நீ வாரமலே இருக்கலா
சேரி ஓ வீட்டுக்கு வந்துட்டு அப்பறோ அவ‌ வீட்டுக்கு போறே
அதும் தேவயில்ல எனக்கு
அது ஏ ஒனக்கு மட்டுந்தா தரணுமா அவளுக்கு குடுக்க கூடாதா
அப்டினு நா‌ சொல்லலையே இந்த பழக்கத்த நீ மாத்திக்கவே மாட்ட‌‌ ஏ ஏ வாயில இருந்து வர வைக்கிறக்கு
அது எல்லாம் மாறாது எத்தன காலமானாலும்
பாக்கலா இப்டியே இருந்தா சரிதா
அவளுக் குடுக்கூடாது ஏ அவளுக் குடுக்கூடாது நானு
நீ யாருக்கு வேணா குடு நா என்ன சொல்ல போறன்
ஓ இப்போ எ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருக்கா
இல்ல வேற ஃப்ரெண்டு டோஃபிஸ் இல்ல வேற ஃப்ரெண்டு
அதா இப்ப இனி அடுத்து ரெ ஒண்ணு யாருமே இல்லைங்கறது போயி ஒருத்தங்க இப்ப ஒருத்தங்கலந்து ரெண்டு பேரு ஓகே
இவ வந்து சும்மா வண்டி ஒட்டிருக்காளா அவ வண்டி ஓட்டி பழகிட்ருக்கா அப்போ வீடு பக்கத்துல இருக்குன் சொல்லிட்டு சும்மா என
சும்மா வர்ற அளவு க்ளோஸா சேர் சேரி
என்ன பாத்துட் போலாமே அப்டி சொல்லிட்டு வந்துருக்கா எ நா வேற ரொம்ப அழகா இருப்பனா எ அழகு வந்து பாத்துட் போலா அப்டின் வந்துருக்கா அவ வந்து அவ தங்குச்சி கூட கூட்டிட்டு வந்துருக்கா இந்த மாரி அழகு பாத்துக்கோ நீ இந்த மாரி அழகாகணூ அப்டி சொல்லிட்டு
நானே சொந்த காஸ்ல கண்ணாடி வாங்கி தரே
இங்க கண்ணாடி இருக் குங்க இங்க நெறையா கண்ணாடி இருக்கு இங்க கண்ணாடி இருக்கு அவ கண்ணாடி போட மாட்டா அவ கண்ணல்லா நல்லாதா தெரியிது உ நீ தா கண்ணாடி போண்ணு நா அழகு
சேரி போட்ற போங் போட்டுட்டு பாக்கற
போட் பாரு நா அழகாத் தெரிவ யாரோ சொன்னாங்க ஏதோ ஃபோட்டா ஸ்னாப்ல அம்ச்சதுக்கு யாரோ சொன்னாங்க அழகுதா அப்டின் சொன்னாங்க
அதெல்லா
யார் சொன்னா யார் சொன்னா நீங்க தா சொன்னீங்க
நால்லா நீங்களா பெரியாள் சேவே பண்ண மாட்டீங்க
நீ அப்போ அப்ப எப்ப நீ வந்து இப்ப நா அழகில்ல நா கேவலோங்குற ஒன்னோட அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தா அழகுன்றியா
ஐயோ நால்லா அப்டி சொல்லவே இல்லப்பா
இப்ப நா கேவலோன்ற
ஏ வாய்லிந்து இப்போ ஒனக்கு வர வெக்கணு அதான ஒன க்கு ப்ரச்சன அதுக் தான என்ன போட்டு நோன்டிட்டே இருக்க
த நீ சொல்ற இரு இவ கூப்புர்ரா என்னன் கேட்டுவரே இரு ஒரு நிமிஷோ
ம் சேர் சேர்